வணக்கம் என்ன நடுவுல கொஞ்சோ ஆளையே காணோ
நம்பளுக்கு கல்யாணோ ஆயிடுச்சி கொழந்த குட்டி வந்துருச்சி அவுங்கள பாக்கவே சரியா இருக்கு
இப்பொரு காது குத்தல் வச்சாலு வச்சீங்க
ஆ அதுலயே பிஸில போயி பத்தொம்போதுங்க ஜூலை பத்தொம்போது
நிலன் பர்டேக்கு முன்னாடியா
த்த வாரத்துல வருதுங்க
ஐயோ ஜூன் ஜூன் ஜூன் ஜூலையா ஜூலை ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சபியாவின் பிறந்த நாள்
ம் ஆமாங்க
மறக்காம ஞாபகப்படுத்திவுடுங்க
இது வரிக்கு நா அன்னிக்கு போ அவ கொழந்த பொறக்கு போது கூடோ நா இந்த மாரி தேதி சொன்ன அ ஆ எப்பிடி சொல்றது அ ன் அவங்க வா பொறந்த நாள் அன்னிக்கு நீ பொறக்க போற ரெண்டு பேருக்கு ஒரே நாள் பிறந்த நாள்னனா இ இந்த மூணு வருஷமா சபியா நா பே பொறந்தநாள் வாழ்த்து சொன்ன
அப் அப்பிடியா
ஆமா மறுநாளு எல்லா முடிஞ்சதுக்கப்புறோ அன்னிக்
இல்ல ஏன்னா பிள்ளையோட பிறந்த நாளுன்றதுனால அதுலயே கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கு கோயில் போணு கூப்புட்டு வரணு அப்பிடின்னு இந்த வருஷோ என்ன பிளான் பண்ணிருக்கீங்க மூணு வயசுதான ஏ
எதுவு பிளானே இல்லைங்க நானே ட்ரெஸ்ஸே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கே போய் எடுத்துகிட்டு வரலா வாங்க அப்பிடின்னுட்டு
ஏன்னா ஏ எனக்கு தெரிஞ்சி ஏ பொண்ணு வந்து மூணாவது போறந்த நாளைக்குதா கொஞ்சோ வளர் வளர்ந்தால அத்னால அவ கொஞ்சோ எஸ்
இவ ரெண்டாவது பொறந்த நாளுக்கே நல்லா எக்கஸைட்டடா இருந்தா நல்லா பண்ணோ ரெண்டு இங்கியு அம்மா வீட்லயு நாங்க கேக் கட் பண்ணோ மாமியார் வீட்லியு கேக் கட் பண்ணோ ஆ இந்த பர்டேக் நா வேனா எதுமே பிளானே இல்ல அவங்க அப்பா கேட்டா நா படிக்கணு ரெஸ்யூம் வந்து அப் அப்லோட் பண்ணனு அப்புறமாதா எதுவா இருந்தாலு
ஏன்னா ரெண்டாவது பொறந்த நாள் வந்து கொண்டாணு அவளுக்கு கேக் வெட்டுறது சந்தோஷோ அது தாண்டி நம்பளா போனதா மூணாவது பொறந்த நாளுக்கு வந்து பொறந்த நாள் வரப்போது
ஓ அப்டியா அப்டி ம் ஆனா ஆனா சொல்லிக்கிட் ட்டே இருப்பா எனக்கு ஹாப்பி போட்டே வருதுல்ல அப்புறோ என திட் திட்றீங்க எனக் க்கு ஹாப்பி போட்டே வருதுல அப் அப்புறோ என்ன திட்ற சும்மா சும் சும்மா திட்ற அப்டின் சொல்லுவார்
அப்டியா
இன்னு அந்த ஒரு இது தெரிது தே பட்டு கேக் எல்லா வெட்னா கொஞ்சோ எக்சைட் ட்டாவான் நெனைக்கிற இன்னு அதுக்கு நாங்கப் போயிட்டு எதுவும் பர்சேஸ் ட்டு அப்டிலா எதுமே பெருசா ஒண்ணும் போகவே இல்ல போலா அவனுக் ஒரு பேகு
ஏன்னா எ பொண்ணு எப்புடின்னா கேக் பு எங்கப் பாத்தான்லா தெரியில எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வேணு ஸ்ட்ராபெரி கேக் வேணுன் சொல்லி நாங்க கஸ்டமைஸ் பண்ணி ஆ பொறந்நாள் கொண்டான்னோ ஃபஸ்ட் போட்டே கொண்டான்னோ ஆனா அவ ரொம்ப எக்ஸைட்டடு ஆகி கொண்டான போட்டே நாலு வயிசு ஆக போது இப்போ ஆனா அந்த மூணாவது போட்டேக்கு வந்து அவ்ளோ எக்ஸைட் தடா அந்த ரெண்டு வருஷோ வந்து நம்மளே பா உனக்கு சந்தோஷோ குடுக்கனுன் நெனப்போ ஆனா அந்த மூணாவது பர்டேக்கு அவ்வள எக்ஸைட்டடு அந்த ஸ்ட்ராபெரி கேக் இன்னால நாங்களுமே ச அழஞ்திரஞ்சி எந்த மாடல் பண்ணணுன் சொல்லி பண்ணி ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ராபெரி வந்து கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணிபண்ணோ அந்த பர்டேக்கு கேடி ங்கன்னா நாங்க பாப்பாக்கு வந்து நீங்க மொத பொறந்த நாள் அப்ப போட்டீங்க பாருங்க ஈவினிங் அத போட்டுதா கேக் க்கே வெட்டணு ஏன்னா ஃப்ராக் பெரிய ஃப்ராக் எடுத்துருவன்ட்டனால
இப்பதா நீங்க குடுத்த ஃபிராக்தா வந்து இவனோட பர்டேக்கு இப்ப கொஞ்சோ அவளுக் கரெக்டாக இருக்கு
அப்பிடிங்களா
போட்டு ஓடலான்னு ஒரு ஐடியா இருக்கு அப்புறோ ஆல்ரெடி மார்னிங் ஏதாவது கோயிலுக்கு போம்போது இது சிம்பிளா ஒரு புது ட்டிரெஸ் இருக்கு அத போட்டு விட்டுக்கலா இவங் தங்கச்சிக்கு புது ட்ரெஸ்சே எடுக்க வேணானு ஒரு ஐடியா இவருக்கு தா வந்து இன்னு டிரஸ்சே எடுக்கல அவருக்கு எடுக்கனு பிளஸ்சு நாங் கெல்லா யோசிவச்சிரு இவருக்குத ஜேசிபினா ரொம்ப புடிக்குமாச்சே ஜேசிபி சே ஷேப்லயே வந்து கேக் பண்ணி தருவாங்களான் சொல்லி கேட்டு அவர சர்பரைஸ் பண்ணலா அப்பிடின் ஒரு ஐடியா இருக்கு
ம்மை வாங்கி அடுக்கிறீங்களோன் பாத் த்த கே கே பண்றது நல்லாதா இருக்கு
கேக்காக பண்ணி கொடுத்துருவோ ப்ளஸ் இன்னு அவருக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்கூல் பேக்குன்னு ஒன்னு கெடையாது சும்மா எங்கன்னா வெளில போனா அவருக்கு ஒரு லயன் பேக் சொல்லி வாங்குனது போன ப்த கேக்குதா வாங்கி கொடுத்தே அதேதா எ கத்துட்டு போயிட்டுருக்கான் செரி ஒரு ஸ்கூல் பேக் கே சர்பிரைஸா அவனுக்கு புடிச்ச மாதிரி அப்புறம் மைக்கு சும்மா சும்மா ஏதாவது ஒரு இத எடுத்து வச்சு இப்டி கைல வச்சுக்கிட்டு வாயில வ ச்சக்கிட்டு அவரே பேசுறாரு சேரி ஒரு அந்த க கொழந்தைங்களுக்குலா மைக்
ஆமா இருக்கு இருக்கு
அந்த மாரி வாங்கி குடிக்கலானு ஐடியா இன்னு ஆனா எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்டியே இருக்கு அய்யயோ ஆர்ட்ரு போடணும்ல அதெல்லா
ஆமா நேர்லயே வக்கறது இதா நீங்க ஆர்டரும் போட்டுக்கலா
இங்க நேர்ல எங்க போய் வாங்குறது
இந்த கிஃப்ட் ஷாப் இந்தமார்ல்லா இருக்கு மூனாவது பிறந்த நாளைக்கு நா வேல செஞ்சுட்டு இருந்ததுனால என் கூட வேல செய்யறவங்களா வந்திருந்தாங்க அதுல வந்து கீபோர்டோட சேத்தே அந்த மைக் வச்ச மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க
அப்டியா நானே வந்து ஆக்சுவலா கீபோர்டுமே கொஞ்ச பைய தா அங்க ஒரு ரிலேடிவ் வீட்டுக்கு போம்போது ரொம்ப இட்ரஸ்டு சரி இப்போதிக்கு வாங்க வே வேண்டா....
இருக்குங்க அதெல்லா என்னன்னா நா வந்து ஒரு சிலது இது இந்த டாக்டர் கிட்டு இந்த மாதிரல்லா குடுத்துட்டேங்க கொஞ்ச நாள் வெளாடுறாங்க அதுக்கப்ரோ தூக்கி போட்டுறாங்க அதனால இப்ப குடுக்க கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்கேனு வச்சுக்கோங்களே இருக்கு அந்த எடோ ந்த மாரி அந்த பேட்ரி போட்டு வெளையாடுறது நம் இது மார்லா இருக்கு இது வரைக்கு அழகழகா எவ்ளோ கோவமா இருக்கு எல்லா தல தனியா கை தனியா அப்டினு இருக்
எவ்ளோக் எவ்ளோ ஏற கட்ட முடியுமோ அவ்ளோக்கு அவ்ளோ ஏறக்கட்டி ஏறக்கட்டி பொம்மைைய அம்மா வீட்லயு சேரி மாமியார் வீட்லயு எடுத்து வெச்
எங்க வீட்ல எல்லா மாமியார் ஏறக்கட்டி ஏறக்கட்டியே இது பா நானு நமக்கு இங்கவே கரெக்டா இருக் க்கு மா அதுனால நம்ம எப் இன்னொரு வேல பாத்துட்டு இருப்போ அதனால எங் மாமியார்டதா ஏற கட்டுவாங்க இவங்க ஜாமானோ எடுத்துட்டாலே அந்த சவுண்டு கேட்டு எங்க இருந்தாலு ஓடி டி வருவாங்க
ஏய் எம் பையலா வந்து அடே என்ன சொல்றது அப்டி பாத்த நேரத்துக்கு அவனுக்கு எதுமே வந்து அப்டியே அலைனா அழகா அடுக்கி இருக்க ஆடரா இருக்கவே கூடாது கலஞ்சு இருந்தாதா அவனுக்கு புடிக்கு எல்லாத்தையு கீழ கொட்டிவா ரொம்போ பண்ணுவா நம்பளால ஒண்ணுமே பண்ண முடி
உங்ளுக்கு மட்டு இல்லங்க இப்போ இந்த இப்ப இருக்குற எல்லாருக் க்கு அப்டிதா எம் பொண்ணு கீழ போட் ற்றுவா
ம்
கொட்றப்ப இருக்குற சந்தோஷோ எடுத்து வெய்னா அம்மா நீ எடுத்து வெய்யேம்மா
எ பைய கண் எடுக்கவே மாட்டா நா பேசவே மாட்டன் சொன்னாலு எடுத்தே ஆனா எ பொண்ணு இருக்கால்ல அழகா எடுத்து வெயி தங்கோன்னா அழகாக எடுத்து வெச்சுரு எல்லாத்தையு எனக்கு அந்த விஷ்யத்துல எம் பொண்ண ரொம் ரொம்ப புடிக்கு அழகா அவ தங்கோம் பிளீஸ் டி எடுத்து இது உள்ள போடு ஏக்சுவலா அதுஸ் சொல்ணுல்ல அது அவுளுக்கு அது புடுச்சுருக்கு போல அந்த பையில எடுத்து போடுறது ஆனாலு எதுல எடுத்து போடுன்ஸ் சொன்னாலே எடுத்து போட் று ஆனா என்ன கொஞ்சந்தா எடுத்து போடு அதுக் அதுக்கப்பறம் டயட் ஆகிடான் அங்க போட்டுருவாங்க
கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவ எடுத்துட்டு
ஹா எடுத்து போடுவ ஆனா பொண்ணு ஆனா நறைய விஷயத்துல என்ன மாதிரி இருக்கு எனக்கு
பாதி எடுத்து போடுறதுக்கு நாம கூட இருக்கணும்னுவாங்க கொட்டும் போது நம கூட தேவ இல்ல
உம்-உம்-உம்
என்ன பண்றது சொல்லுங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல
உம்-உம்
நம்மல்லாம் ஒரு பொம்மையை பாக்குறதுக்கே ஒரு வருஷம் ஆகம்யின்ற மாதிரி இருக்கும் இவுங்க நிமிஷத்துக்கு ஒரு பொம்மை வாங்கி
வருஷத்துக்கு இந்த அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா என்ன பொம்மை வாங்கிட்டு வருவார் என்ன பொம்மை வாங்கிட்டுவாரு அப்பா அப்டியே வெயிட் பண்ணி ஆனா ஏதாவது ஒ யுனிக்கா தா வாங்கிட்டு வருவாங்க ஏனா வருஷம்-வருஷம் ஏதாவது ஒரு பொம்மைய வந்து ஒரு இதுவ ல்ல ட்ரெண்ட் ஆகும்ல அது வாங்கி அதையே வச்சிட்டு வருஷம் புல்லாக வச்சுக்கிட்டு இல்ல ஏதாவோ ஒரு திருவிழா கிடைக்கும் அப்டிலாம் இருந்துட்டு இப்போ கண்ணை மூடனா பொம்ம புது பொம்ம கண்ண தரந்த புது பொம்மா என்ற ஓ அவுங்களுக்கு அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது மேபி வளர்ந்தா தெரியும என்னான்னு தெரியல
நூறுபா தானா அப்பிடின்னு ஆயிரத்திஐநூறுபா ஆயிரத்திநூறுபா தானே உடு அப்டின்ற லெவலுக்கு இருக்கு க்காங்க
உம் நான் இன்னும் அந்த லெவலுக்கு என் குழந்தைங்களுக்கு போகவே இல்லை நூறுபா நூத்தம்பது ரூபாய் ஒரே ஒரு அந்த அதுவும் யென் பெர்த்டே எனக்கு எனக்கு வாங்கிட்டாங்க டிரெஷூ செப்பல் அப்படிலாம் குழந்தைக்கிண்ணும்போது என் பொண்ணு வந்து ரொம்ப குழந்தை அதனால அவளுக்கும் ட்ரெஸ் இவனுக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாம ஒரு தௌசண்ட் ருபீஸில் நல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக்கோட சூப்ப எனக்கு அது பார்த்தோடனே எனக்கு அந்த ஹாரி பாட்ரு ட்ரெயின் தான் எனக்கு அப்படியே ச எனக்கு தான் சந்தோஷமாக இருந்தது அப்போ ஏன்னா நான் வந்து ஹேரி பாட்ரு ஃபேனு அந்த ட்ரெயின் வந்து அவனுக்கு கொடுக்கவே இல்ல மோஸ்ட்லி விளையாட நான் எடுத்து பத்திரமா தனியா வச்சுட்டான் அது அதோட வேற எந்த பொமி எனக்கு வா எப்ப எங்க போனாலும் தெளிவா சொல்லிருவேன் நீங்க வந்து மிஞ்சி போனா இரநூறுவ முன்னுறுவா இதுக்கு மேலே நீங்கள் பொம்மை வாங்கவே கூடாதுன்னு பயங்கரமா சொல்லுவேன் அவங்களும் வந்து மோஸ்ட்லி அதில் எஸ்ப் ஆனால் எங்கே எப்போ எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று ஏன்னா குழந்தைங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்றதுனால வாங்கி நானுமே வாங்கி கொடுப்பேன் அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் காஸ்ட்லியாக வாங்கி தர்றது கிடையாது ஏன்னா அந்த நேரத்துல என் குழந்தை ஏமாந்துற கூடாதுன்ற அந்த ஒரு இது வந்து எனக்கு இருக்கும் சரி அதனால் அதை வாங்கி கொடுத்தர்றது அத வாங்கி கொடுத்த உடனே அந்த ஒரு சிரிப்பு அந்த கண்ணல ஒரு பிரைட்னஸ் அந்த ஒரு குஷி அத பாக் இருக்கும்போது அப்டியே என்ன பாக்குற மாரியே இருக்கும் என் என் பையன் அத செய்யும்போது சேரி ஓகே அதனால ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோன்னு வாங்கி கொடுத்துர்றது
எனக்கு என்னன்னா
உம்
நாங்க இது வரைக்கும் பெருசா எங்களுக்கு தெரிஞ்சு பெருசா பொம்மையே வாங்கனதில்லங்க ஏன்னா அவங்க பாட்டி இந்த பக்கம் அந்த மாரி யே வாங்கி குடுத்துருவாங்களா அத மெயின்டெின் பண்ணி இது பண்றதுக்கு
கரெக்ட் அதான் அங் க இங்கன்னு வாங்கி கொடுத்துருவாங்க ஆனா எங்
நாங்க வாங்குவோம் ஆஹ் யூனிக் கலெக்க்ஷன்ஸா வாங்கி ஏதாவது வச்சிருப்பாரு
உம் உம்
அது கொ இப்ப கொஞ்சம் வில அதிகமா இருக்க மாரி இருக்கும் ஆனா அதெல்லாம் விளையாட கொடுக்கறதுக்கும் இதுவே இருக்காது அதனால நாங்க மேல ஷெல்ஃபுல இதுக்கண்ற மாரி மத்தபடிய அவன் அவ்வளோ பொருள் வச்சிருக்கான் எங்க மாமியார் தான் அவனுக்கு வந்து எங்க போனாலு வாங்கிட்டு வந்தாங்க இப்ப அது மாரி வாங்கிட்டு வந்து அது எடுத்து வக்க முல்லன்னு அவுங்க இப்ப வாங்கிட்டு வர்றதே இல்ல
சேம் இத எங்க மாமியாரு பண்றாங்க எங்க அம்மா அப்பாவு பண்றாங்க ஃபர்ஸ்ட் தடவ கோவில் போம்போது அவ் இவ்ளோ பொம்ம‌ செகண்ட் தடவ அத விட கொஞ்சோ கம்மி அடுத்தது ஒன்னு ரெண்டு தா ஆனா நா என்னனா எது வேனா இருக்கட்டும் என்ன வந்து ரொம்ப அதிகமா அவங்க கைல வச்சி வெளையாடறாங்களோ நல் நல்ல உடையிற அளவுக்கு கூட பிஞ்சுற அளவு கூட நல்லா வெளையாட விட்டு அத வந்து அவங்க ஞாபகார்த்தமா எடுத்து நா வந்து வச்சிருவே அது இப்ப வரைக்கு எ பையனுக்கு பண்ணிட்டரே எ பொண்ணுக்கு வந்து ஒன்னு ரெண்டு எடுத்து வச்சிருக்கே அதுல வந்து இந்த ஆட் ஒரு ஆட் ட்டோ ஒன்னு வேற ஒரு பைய வெளயாடி பாத்து அது எனக்குமே ரொம்ப புடிச் சிந்துது அந்த ஆட்டோ அடே வச் வச்சுட்டே இருந்து அவுங்க அப்பா கரெக்டா டூர் போணாங்க வாங்கிட்டுந்த ஆட்டோவ வச்சு அடிச்சா அவங்க நல்ல விளாமா இப்ப அத எடுத்து வச்சிருக்கே அது வந்த கிழ ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு ஞாபகாத்துக்கு எடுத்து வச்சுருக்கிற அது எவ்ளோ நாளைக்கு
எ பொண்ணு சொப்பு ஜாம செட்டே ஒரு நாலஞ்சு வச்சுருக்காங்க
ம் ம்
அதெல்லா ய நாலா நெறைய இ
ஏ ஏக்கம் ஏங்க எங்க ஒரு நிமிஷ இருங்கள பண்ற
ஓகேபா ஓகேபா